ஹலோ
ஹலோ
ஆ வணக்கம் தோழி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே நல்லாருக்கே அம்மா அப்பா எல்லாரும் சவ்க்கியமா அண்ணா எல்லாரும்
அ எல்லாருமே சவ்க்கியந்தா உங்க வீட்ல கொழந்தைகள்லா சவ்க்கியமா
ஆ சூப்பரா இருக்காங்கங்க
அப்டிங்ளா
ம் ஓகேங்க நம்ம இன்னைக்கு என்ன பத்தி பேசலாம்
நா வந்துட் ட்டு வீட்ல சும்மா இந்த வீட்ல செடி எல்லா வச்சிருக்கறந்தங்ளா அதெல்லா மெயின்டெயன் பண்ற பத்தி பேசலாம் அதுக்குதா கூப்ட்ட உங்ளுக்கு
ஓகே ஓகேங்க நீங்க என்ன மாரி செடில்லா வளக்குறீங்க செடி மட்டும் வளக்குறீங்ளா இல்ல மரம் அந்த மாரில்லா வளக்குறீங்ளா
எங்க வீட்ல எல்லாமே இருக்குங்க எங்க வீட்டுக் பின்னாடி எங்க வீட்ல மொத்தோ வந்துட்டு என்னென்ன போட்ருக்கோனா அ கூம்புன் சொல்லுவாங்க தெரியுங்ளா உங்ளுக்கு மத்த பன
ஆமா ஜிம்னோஸ்பம்ஸ்ன்ட்டு ஸ்கூல்ல படிச்ச ஞாபக இருக்கு அதா
அப்டிங்ளா இல்லங்க நம்ம இதுங்க மத்த பனங் கூம்பு பனமரத்துலோட நொங்குக்காய் இருக்குல்லங்க
ஆ ஆமாமா பன மரம்
ஆ பன மரத்துல நுங்கு அ நொங்குன் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும் பாத்து ஆ அது வந்து போட்டு அத வந்து மண்ல போற போது மூணு மாஸ் இல்லன்னா ஆறு மாசோ கழிஞ்சு அதுலருந்து ஒரு கன்று மாரி வரும் அத வந்து நம்ம புடுங்கி வேக வெச் சாப்ட்டோம்னா அவ்ளோ நல்லா இருக்குங்க லைட்டா கசக்கும்
ஓ ஓஓ நீங்க கிராமத்துல இருக்கீங்ளா
ஆமாங்க நா கிராமோ சைட் தாங்க
ஓ செரி செரி அதனாலதா இந்த செடி கொடிகள் பத்திலா உனக்கு நெறைய தெரிஞ்சிருக்கு
ஆமாங்க நாங்க பொறந்ததுலந்தே நாங்க இங்கதா இருக்குறோ
ஓ ஓ செரி செரி ஓ சூப்பரு சூப்பர் ம் வேற என்ன செடிகள்லா பராமரிக்கிறிங்க
எங்க வீட்ல பனங்கூம்பு வாழ மரோம் வாழ மரோன் எடுத்துட்டீங்ன்னா அதுல உங்ளுக்கு நெறைய பெனிஃபிட் இருக்குங்க வாழ எலையில போட்டு சாப் ட்டா அவ்ளோ நல்லது தமிழ்நாட்டோட பண்பாடே இருந்தா இது பண்ச்சுன்னு சொல்லுவாங்க எந்த விசேஷமா இருந்தாலு முன்னாடில்ல வாழ எலையிலதான உங்ளுக் சாப்பாடுல்லா போடுவாங்க இப்பத்தா நெறைய வந்துருச்சு பாக்கு பிளைட்டு
ஆமா ஆனாலும் நீங்க சொல்றது ரொம்ப உண்மதா எனக்குல்லா இந்த வாழ எல போட்டு அதுல விருந்து வெப்பாங்க அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் மெயின்னா அதுலந்து வாழ எலையில போட் ட்டு இந்த பிரியாணில்லா போடுவாங்க அ மட்டன் பிரியாணி இல்லாட்டி சிக்கன் பிரியாணி எந்த ஒரு விருந்தாலு அசைவ விருந்துனாலே அந்த வாழ எல போட்டனாலே தனி ஒரு அது ரொம்ப சூப்பரா இருக்கும் நா தா சொல்றனே நா வந்து ஒரு அசைவ பிரியர் ஆமா அதனால அந்த அந்த வாழ எலைல் போட்ட அந்த சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி அந்த தயிரு ரைத்தான் சொல்லுவாங்கல்ல தயிரு பச்சடி அப்றோ சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபை இதெல்லா போட்டு வச்சு சாப் டோன்னா வேற லெவல்லருக்கு
அப்படிங்களா நீங்க நல்லாவே தெரியுது நீங்க பேசுற்த்லே எவ்ளோ ஆச செய்வனா எப்புடி பிடிக்குங்கறதே தெரியுது அதாவ்து ப்ரியாணி லவ்வர்ஸ் நீங்கல்லா அப்டிங்களா நானு ஃபுட்டி நானு ஃபுட்டிதா நா வந்து வெஷ்
நீங்க வெஜ்ஜு உங்களுக்கு வெஜிடேரியன்ல எதெல்லா ரொம்ப புடிக்கு
வெஜ்டேரியன்ல பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே நா சொல்றது உங்களுக்கு வந்து கிராம சைடுல இருக்றவங்க இந்த சாப்பாடு பருப்பு கொழம்பு சாம்பாரு
பரவால்ல இருக்கட்டு அது என்ன அது கிராமத்து மட்டும் இல்ல அது சிட்டிஸ்லயே எல்லாரு அதத்தா சாப்ட்றோ
ஆமாங்க அதுவுமில்லாம ப்ளஸ் இந்த எண்ணெ கத்திரிக்கா கொழம்பு வெப்பாங்க பாத் த்தீங்களா அது அன்னத்து நாள் வெக்கிறத விட அடுத்த நாள் சாப்ட்றது அவ்ளோ நல்லாருக்கு புளிக்கொழம்பு ஆமாங்க புளி கொழம்பெல்லா டேஸ்ட் எல்லா உங்களுக்கு அவ்ளோ நல்லாருக்கு
எங்களுக்கு வந்து பொதுவாவே அசைவ பிரியர்களுகெல்லா இந்த ப்ரியாணி ரொம்ப ஃபேவரெட்டு ச் சிக்கன் ப்ரியாணி மட்டன் ப்ரியாணி அந்த மாரி உங்களுக்கு என்ன ரொம்ப பேவரட்டுன்னு என்ன ஒரு இது இருக்கு ஸ்பெஷலா பர்ட்டிகுலரா சொல்லணு
சொன்னாலே வந்துட்டு எனக்கு தயிர் சாதோந்தாங்க எங்க எங்க இ கால்ஸ் ஸ்கூல்ல காலேஜ்ல எல் காலேஜ்லு கூட அவ்வளோக்கு தெரியாது ஸ்கூல்லன்னு சொன்னாலே எல்லாரு என்ன தயிர்சாதோன்னு தா கூப் புடுவாங்க
அப்ப நீ போன ஜென்மத்துல ஒரு ஐர் ஃபேமிலில பொறந்திருப்பீங்களோனு நெனகிறே
அய்யோ ஏங்க நீங்க வேற எல்லாரு அப்டித்தா சொல்லுவாங்க ஃப்ரெண்ஸு க்ளோஸா இருக்குறவங்கல்லா அப்டித்தா சொல்லுவாங்க
ஓகே ஓகே அப்போ உங்க வீட்டுல எல்லா அசைவோ செஞ்சுட்டு இருக்கும் போது அப்ப உங்களுக்கு எப்டி சமைப்பாங்க ஆளாளுக்கு ஒவ்வொன்னு செஞ்சா கோவமா வருமே
அப்டி எல்லா இல்ல எங்க வீட்டுல வந்துட்டு எல்லாமே நா எல்லாமே ஓகேனுட்ருவே நா போய் எனக்கு என்ன பண்ணுவேன்னா அளவா ஒரு தயிர் பாக்கெட் வாங்குவே அப்டி இல்லன்னா எங்க வீட்ல எப்பலுமே இந்த ம் இது மாட்டு சொசைட்டில இருந்து அப்பா பால் வாங்கி தந்துருவாரு
ஓ
அப்போ அதுல வந்துட்டு நாங்க வந்துட்டு தயிர் ஊத்தி வச்சுர்ப்போ எப்பழுமே எங்க வீட்டுல தயிர் ஸ்டாக் இருக் கு எனக்கு வேண்டியே
ஓகே அப்போ வெஜிடபிள்ஸ் கீர அதெல்லா எப்ப சாப்டுவீங்க சாப்டுவீங்களா? இல்ல டெய்லியுமே தயிர் சாதோம் தானா
அப்டி இல்லயே ஏங்க தயிர் வந்துட்டு எங்க வீட்டுல இந்த மாதிரி சிக்கன் சொன்னாலே தயிர நானு தாளிச்சு சாப்டுவே
ஓ
தயிர் தாள்ச்சு சாப்டுவே தொட்டுக்குறக்கு எனக்கு ஏ எல்லாரு வந்து தயிர் சாதோன்னா ஊறுகாந்தா சொல்லுவாங்க எனக்கு ஊறுகா சுத்தமா புடிக்காது
ஓ ஏன்னா மத்தவங்க ஸ்பெஷலா சாப்பிடும் போது நீங்க தயிர் மட்டு சாப்ட்டா அவுங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல்ல அத நீங்க வேற என்ன நீங்க வெச்சு சாப்டுவீங்க அப்டி கேட்டே
எங்க வீட்டுல வந்துட்டு தக்காளி நான் தக்காளி தொக்குதா செய்வே அது எங்க அப்பாக்கே ரொம்ப புடிக்கு அப்போ நா என்ன பண்ணுவேன்னா எங்க வீட் ல எப்டின்னா நா தக்காளி சா தக்காளி தொக்கு செஞ்சேன்னா எங்க அப்பா சிக் கெனை விட்டுட்டு நான் நான் செஞ்சு தான் சாப்பிடுவரு போட்டு
அவங்களே நீங்க வெஜிடேரியன் மாத்திருவீங்க போல் இருக்கு
அவுங்க அப்பப்போ அவுங்க அப்டித்தா அவுங்களுக்கு நல்லாருந்துச்சுன்னா சாப்டுவாங்க சிக்கன விட அதிகமா நா எங் கூடவே டைம் நல்ல ஸ்பெண்ட் பாங்க அப்றோ அதுமில்லாம அவுங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு தயிரு நை மட்டல்லா எல்லாரு ரொட்டுக்காதாருப்போ வீட்ல அப்போ வந்துட்டு முட்ட வந்து முட்ட வாங்கிட்டு வருவாங்க முட்ட வாங்கிட்டு வந்துட்டு அதுல்லாம சாப்பாட்டு தண்ணி ஊத்தி வெச்சிருப்போ வெயில் காலத்துல மத்தியான சுமலு ஒரு மாரி தண்ணி விட்டுங்ரக்காக தண்ணி ஊத்தி வெச்சுட்டு அதுல உப்பு போட்டு பெனஞ்சு சாப்பிட்டு அதுல வந்து எங்க அப்பாக்கு வந்து முட்டவறுத்து குடுத்தா அந்த காம்பினேஷன் அடிச்சக்கிறதுக்கு எதுவுமே இல்லிங்க
ஓ சேரி செரி செரி நீங்க வெஜிடபிள்ஸ்ல்லா நெறைய சாப்பிடுவீங்ளா காய்கறிகள் பழங்கள்
காய்கறில எல்லாமே ஸ் சாப்புடுங்க பாவக்கா ஒன்ன தவு பாவக்கா இந்த கோவக்கா இந்த மாரி கசக்கர ஐட்ட தவுர் து மத்த எல்லாமே காய்கறில எடுத்துக்குவே கீரி கீர ஆல்மோஸ்ட் நா எல்லா கீரயுமே சாப்டுவே பொன்னாங்கண்ணி கீர செங்கீர அப்றோ முரங்கீர ஆனா முரங்கீர மட்டு வறுத்தா சாப்பிட மாட்டே
ஏனா நீங்க அசைவம் சாப்படுறதில்லன்னு சொன்னீங்களா அதனால காய்கறிகள் பழங்கள்லா நெறைய சாப்படணு அதுக்காக கேட்டே நார்மலாவே அது பொதுவா எல்லாரு நல்லா சாப்படணு காய்கறி கீரை வகைகள்லா சோ அதா ஒங்களே கேட்டே நானு நல்லா சாப்புடுவீங்களான்ட்டு
ஓ எல்லாமே நல்லா சாப்டுவங்க அதெல்லா
ஓகே ஓகே ஒங்க வீட்ல வேற என்ன செடில்லா வெச்சிருக்கீங்க
பாப்பறம் வந்துட்டு இது கொய்யக்கா செடி இருக்குங்க அப்றோ இது மாதுளப ஆமா கொயக்காமரோ இப்ப அது செடியாருக்கு சின்னதாருக்கு ஓரளவுக்கு
ஓ ஓ ஓகே ஓகே ஓகே ஓ ஓகே ஓகே
மாதுளம்பழோ இருக்குங்க நெல்லிக்கா
அதெப்டி மெயின்டென் பண்றீங்க நாலா சின்ன வயசுல நெறய பேய் ஆ செடியலா வெச்சிருக்க டரை பண்ணிர்க்கே கொஞ்சோ சின்ன வயசுல இருக்கும் போது நா கொஞ்ச நாள் நல்லா வளரு அதுக்கப்பறோ ஒடனே வந்து அந்த பூச்சில்லா புடிச்சிட்டு அந்த செடியே டேமேஜாயி போயிரு அதுலர்ந்து எனக்கு ரொம்பவு வெறுத்துப் போச்சு போங்கடா நா கார்டனிங்கே பண்ணல அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு வெறுத்துப் போ போச்சு அப்டியாடிச்சு சின்ன வயசுல ஒருக்கா எனக்கு அத பத்திலா தெரியாது இந்த உரமெல்லா போடுவாங்க என்னனமோ பண்ணுவாங்க அதெல்லா மெயின்டென் பண்ணுல நீங்க அப்டிலா எப்டி மெயின்டென் பண்றீங்க
எங்க வீட்ல பாத்தீங்கன்னா மண்ணு கொஞ்ச நல்லா வளமாருக்கு எங்க வீட்ல என்னப் பண்ணுவன்னா இந்த வேஸ்ட்ல்லா இந்த காய்கறியோட வேஸ்ட்ல்லா இருக்கல்லங்க அதெல்லா கொண்டோய் கொட்ட மாட்டோ என்ன பண்ணிருப்போனா ஒரு குழியாட்ட வெட்டி வெச்சிருப்போ அந்த குழியில அ இப்டிஸ் சொல்லுது இந்த நெகிழி பொருக்க இந்த பிளாஸ்டிக் கவர்னாலா சொல்றாங்கல்ல அதெல்லா வந்துட் டு நானு நாங்கெல்லா வந்துட்டு அதெல்லா தனியா ஒரு எப்டி சொல்லு பைல்ல போட்டு வச்சிருவோ அப்போ இந்த மாரி காய்கறி வேஸ்ட்டு சாப்பா
மக்கக்கூடிய பொருள மட்டு தனியா எடுத்துப்பீங்க
ஆமாங்க
ம்
து குளியில போட்ருவாங்க அந்த மாரி தா நாங்க அந்த மாரி வேஸ்டெல்லா இது பண்ணுவோ
ஆனா கிராமத்துல பொதுவா அப்படி நிறைய பேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி
ஆமாங்க இங்கியு எங்க வீட்லியு அப்படித்தா பண்ணிட் இருந்தோ இப்பத்தா வந்து பண்றது இல்லைங்க
ஓ
எல்லாரு கொஞ்சோ இதா இருக்குறங்காட்டிக்கி ஆமாங்க
ஓகே ஓகே நானு எங்க பெரிமா வீட்டுல வந்து இந்த முட்ட தோடு இருக்குல்ல அத கூட கொண்டு போய் ரோஜா செடியில எல்லா போடுறத பாத்திருக்கே அவங்க அந்த மாரி குழியல்லா வெட்டி பண்ண மாட்டோ நாங்க அந்த சிட்டி சைட்ல இருந்தனால அங்க அதெல்லா இருக்காது அந்த மண்ண எல்லா இருக்காது இவங்க ஸ்ட்ரைட்டா அந்த காய்கறிய கொண்டு போய் அங்க அந்த செடி தொட்டி இருக்குல்ல அதுக்குள்ளயே போய் போட்டுருவாங்க அந்த பன்னீர் ரோஜான் பன்னீர் ரோஜான்னு ஒன்னு சொல்லுவாங்கள அப்படியே ரோஸ் கலர்ல இருக்கு ஸ்மெல்லு பயங் செடிக்குள்ளல்லா போயி போடுவாங்க அந்த முட்டத்தோடு எல்லா போடுவாங்க வெங்காயத்தோடு அதெல்லா போய் போடுவாங்க பாத்துருக்கே
செரிங்க செரிங்க நாங்க வந்து சாம்பலு இந்த மார் தண்ணி அடுப்பு காய் போடுவோம்மல்ல அதுல வர சாம்பல எல்லா போடுவோங்க
ஓ ஓகே ஓகே
சாம்பல் போடுவோ இ எங்க அப்பா எதுவுமே போட மாட்டாரு எங்க அப்பா யூரியால்லா போட சொல்லுவாங்க ஆனா எங்க அப்பா போடவே மாட்டாரு
நீங்க அதுக்குன் தனியா எதுவு உரமல தனியா வாங்கி வச்சிருப்பீங்களா போடுறக்கு இல்லாட்டி இந்த காய்கறி வேஸ்ட்டு இத மட்டுமே யூஸ் பண்ணிக்குவீங்களா
காய்கறி வேஸ்ட்டு அது போக இந்த மாடு மாட்டு இது சொல்லுவாங்கல மாட்டுக்கு போற்ற அந்த வேஸ்ட் ஆ அது அது வந் து காய வெச்சு அதெல்லா கொண்டாந்து போடுவாங்க எடையில அதெல்லா போட்டுட் இருந்தாங்க
ஓகே ஓகே ஓகே தோழி நம்மளுக் க்கான நேரம் முடிஞ்சிருச்சு அடுத்த தொடர்புல கண்டினியூ பண்ணலாமா
ஆ சேரிங்க
ஆ நன்றி தோழி
ஆ செரி